இப்ப கேக்குது
ஆ கேக்குதுங்கக்கா அது கொஞ்சோ நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும்போல ஆ கேக்குது கேக்குது
அப்டே எல்லாமே அண்டஸ்டாண்டிங்கா இருக்காங்க
எல்லாத்தியுமே பேசிக்குவாங்க போல ஒன்னா இவருல்லா இவரு இவங்களா இவங்களே வந்து போட்டுக்கிற வேல இதெல்லா
என்ன ஒரு இன்னா சின்ன கொழந்தய உக்கார வெச்சு சொல்லித்தா பாக்கலா ஆ கேக்குதுதா இப்பதா
ஹலோ
ஓ கேக்குதா
இப்ப கேக்குதா
அக்கா
கேக்குதால
ஆ கேக்குதுங்கக்கா
டைல எங்க போன இப்ப இவ்வள்நேர கேக்கவே
எங்கேயு போல இது நெட்ஒர்க்கு ப்ராப்ளம்தா அதெல்லா
அவ வெளிலே வந்து உக்காருவே நா வெளியிலதா இருக்கே
நா என்ன பண்ணே இப்ப எ பையன் தூங்குனா நா மடியிலே படுத்து தூங்கிட்டா அவனுக்காக கொண்டொந்து படுக்க வெச்சே
செரி செரி செரி ஆ அக அவருக்கென்ன கால கொஞ்நேரோ விளாண்டாரு சாப்ட்டாரு தூங்கிட்டாரு
ஓஹொஓ பால்வடிக்கு போய்ட்டு வந்தோம்ல நடந்து போய் சொட்டு ருந்து போட்டு வந்தோல
ஓஹோஓ அந்த டயடா
அந்த டயடு முன்னாடியில்லா தூக்கோ வரமாட்டேம்பா இப்ப தானாலே நடந்து போஅட்டு வந்தா
செரி செரி இப்ப எத்தன வயசு தம்பிக்கு
இப்ப ம் ம் மூணு ஆகல இன்னு ரெண்ட்டற ரெண்டே மு க்காலாகுது செப்டம்பர் மாசோ வந்தா மூணு மூணாவது பர்த்ரே
ம் சரி சரி அப்போ அதுக்கப்பறோ பால்வாடில சேக்கறதுக்கு ட்ரை பண்ணுவ
பால்வாடிலயா பால்வடி ஆ ஆல்ரெடி இவே போகணு இவந்தா போ மாட்றா போய் அன்னக்கி யூனிஃபார்ம்லா வாங்கிட்டுவந்து வெச்ச ஆனாலு போ மாட்றா
மூணு வயசு மேல தான சேப்பாங்க
இல்லக்கா ரெண்டு வயசுல இருந்து பால்வாடிக்கு வரணு
அப்டியா
ஆமா ரெண்டு வயசுல இருந்து கூட்டிட்டு போனு கத்துக்கோங்க அனுபவத்துல பியூச்சர்ல தேவப்படு நீங்கல்லா வந்து பிளே ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க கொஞ்சோ வசதியானவங்க
பால்வாடிக்கு விட்டு தான அதுக்கப்பறோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேக்க முடியு ஏலா
பால்வாடிங்கிறது கவுர்மெண்ட் பிளே ஸ்கூளுுங்கிறது பிரைவேட் சில பேரு பெருமைக்காக அது செரி கரெக்ட் தா நா என்ன சொல்றே நீங்க அதுவே உடாதீங்க டேரெக்ட்டா ஸ்கூல்க்கு அனுப்புவோ அது வரைக்கு வீட்லயே விளையாடட்டு உங்க கூடவே
நாலு பேரு கூட உருண்டு பெர ண்டு வந்தா அதுங்க நாலு பேற தெரிஞ்சுக்குங்க நாலு விஷயங்க
இல்லயே மணிய போட்டு டார்ச்சர் பண்ணனுல்ல
உம்
அவே போய் அப்பா அப்பா அப்பா டார்ச்சர் பண்ணனு அப்பவே சொன்னே கேட்டியே நீ
வீட்டுக்கு வந்த ஒன்னே அங்கிட்டு விட்ருவோ
ஆ அப்டி சொல்றீங்களா அது வரைக்கு போயிட்டு வரட்டு
பகலல்லா என்ன பண்ண போறாங்க இல்ல இல்ல ஆஸ் சே நா அப்டிதா நின்னுட்டே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்பதா இல்லாத புள்ளைய போய்
ஸ்கூல் சேக்கும்போது ஸ்கூல் சேக்கும் போதே பிரைவேட் ஸ்கூல்ல சேக்கணு
அதுக்குள்ள எந்திச்சிட்டானா
இல்ல எங்க அக்கா ஒண்ணு பெத்து வச்சிருக்கு பாருங்க
ஹ
அய்யோ ஏங்க நீங்க கேக்குறீங்க கஷ்டப்பட்டு தூங்க வச்சு நா உங்ககிட்ட பேசி பேசி அந்த கதையெல்லா இவே கேட்டு தூங்கிட்டா
ஆ
அந்த புள்ள வந்து முழிக்க வைக்கிது
அவ்ளோதா சாருக்கு டயடெல்லா முடிஞ்சுருச்சி இனி ஆக்டிவ் ஆயிட்டாரு மறுபடியு
இவே மறுபடியு தூங்கிடுவா அவனுக்கு காலேல தூங்குவா எப்பவுமே அந்த டைம் இது
ம் ம் ம் இல்ல நம்மல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான படிச்சோ எப்டி இருந்தோ எப்டி வளந்தோ அந்த மாரிதா ஏ பிள்ளையு வளர்
நீங்க வேணா அத எழுதி வச்சுக்கோங்க நீங்க இப்டி சொல்வீங்களே தவிர நாளைக்கு உங்க புள்ளய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வெக்க மாட்டிங்க
இல்ல படிக்க வப்பே
நா பாப்பே
ம் பெட்டு
பெட்டு எவளோ
எவளோ வச்சுக்கலா நீ சொல் நீ சொல்லு தௌசண் ஆ பெட்டு
இந்த மாறி எத்தன பேர்ட்ட பெட் கட்டரதுனா தோத்து போனதுக்கு அப்பறோ பெட்டே கட்டலன்னு சொல்லி ஏமாத்திருது
நா எப்ப அப்ப சொன்னேங்குது.
ம்
அப்டியே நமக்குள்ள
இல்ல நா உண்மேலியே உண் மனசார தா சொன் சொல்றே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணு அங்கிருந்து நல்லா படிச்சு வரணு ஆன எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்ட் டிவிடில சேக்கணு டான்ஸ்ல சேக் இப்ப நா இங்கிலீஷ்ல சேக்கணு இங்கிலீஷ் ஸ்பீச்சிங்ல சேக்கணு சண்டைபயிற்சி கராத்தல்லா கத்துக்கறாங்கள அதலல்லா சேக் ஆ அந்த மாறியான ஆசையல்லா இருக்கு அவனுக்கு என்ன டிராயிங் வந்தா டிராயிங்கு புட்பால் வந்தா புட்பாலு அவனுக்கு என்ன வருதோ அதுல கொண்டு போய் சேக்கனு ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணு இங்கிலீஷ் நாலேஜும் நல்லா வளக்கணு அந்த மாரி எண்ணங்கள் எனக்கு இருக்கு
இவன் என்னக்கா என்னைய தூங்க வச்சிட்டு எந்திரிச்சு போயிட்டாக்கா நீங்க
அவ்ளோதா சாருக்கு டயடெல்லா முடிஞ்சிருச்சு
பிரிட்ஜ் அதா எங்க அம்மா வந்து பிரிட்ஜ தொறந்துருச்சு எங்க வீட்டுல அவனுக் புடிச்ச இடமே இந்த பிரிட்ஜ் தா ஒரு நாளைக்கு நூறு தரோ அந்த பிரிட்ஜை தொறந்து ஏதாச்சி இருக்கான்னு பாக்றேம்பா
அதுக்கு கொஞ்சோ கூலிங்கா இருக்குல்ல அடிக்கிற வெயிலுக்கு பிள்ளைக்கு அனத்தும்ல
பிரிட்ஜ திறந்து அதா என்னா அந்த அறைய ரேக்ளல்லா கால வச்சு போய் ஏர்றதா
நீ நீ என்ன ஸ் ஸ்கூல்ல சேக்கலானு முடிவு எடுத்திருக்க
இங்க ஒரு சின்ன ப்ளே ஸ்கூல்ல சேர்க்கலான்னு பாக்கறே
ம் அதென்ன கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலா ஓ
இது சொந்த பிரைவேட் ஸ்கூல்லா இருக்குக்கா சென்ட்ஃபோர்டு ஸ்கூல்ன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு வேனு இங்க வரு ஆனா அது ஏர்லயே வந்து ரேட்டு கூட ரொம்ப பீஸ் கட்டணு ம்
ம் ம் ம் இப்பெல்லா சின்ன பிள்ளைங்களுக்கே ஐம்பதாயிரோ அறுபதாயிரோ வந்துருது வருஷ
ம் சமாளிக்க முடியாது என்னால
ம் அதத்தா நா சொல்றே ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து வாங்குன்னு சொல்லிட்டு தம்பி உள்ளதெல்லா அவர்கிட்ட கே ட்டு வாங்கு அதுக்கு ஏதாவது பேச்சுவார்த்த நடத்துங்க
நீ வாங்கறது கூட விடயு நீ என்னோட நகைய கூட கொடுக்குறேன்னு வச்சுக்கோ ஆ அத கூட நா அது பேங்க்ல வச்சு ஏதோ இன்ட்ரெஸ்ட் குடுத் அந்த இன்ட்ரெஸ்ட் வாங்கியே நாங்க செலவுப்படுத்துவாங்க
ம் ம்
சொல்லுங்க
அய் நீ ஏ அவர்ட குடுத்து வச்சிருந்தியா
அது என்ன கதனா
ஆ
நாங்க நல்லா பேசும்போது நா தா சொன்னல அந்த ஐடியா ஏ இந்த மாறி ஏதோ ஒரு பண இருக்கு அஞ்சு லட்ச ரெண்டு லட்ச ரூபா யாருக்கோ குடுக்க வேண்டிய பணன்னு வச்சிருந்தாரு நா சொன்ன எ இந்த நகை இந்தஞ்ச ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துட்டு போய் அந்த நக எடுத்துட்டு ஆ மறுபடியு அந்த நகை எடுத்துட்டு வந்த நகையை வச்சிட்டு அவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய நீங்க குடுத்துருங்கன்னு மறுபடியு அந்த எடுத்துட்டு வந்த நகைய அந்த காசுக்கு வைக்க முடியாதுன்னு சொன்னாரு சரி நா அப்பனா என்னோட நகைய தர சொ என்னோட நகையெல்லா வச்சு கொடுத்துட்டோ
அய்யய்யோ
இ இப்ப என்ன ஆச்சு நா நா எடுத்துட்டு வந்த நகையு வச்சாச்சு எய நககையு வச்சாச்சு ஆனா இப்ப ஊருகுள்ள என்ன சொல்றரு நா அஞ்சு‌ பவுனு எடுத்து குடுத்த அஞ்சு பவுனு எடுத்து கொடுத்தத்துன் மட்டுதா சொல்றாரு தவிர இந்த பிளான எய பொன்னாட்டி தா போட்டு கொடுத்தா இந்த நக வாங்குறதுக்கு எய மச்சன தா வந்தாரு எய பொன்னாடி நக தா வச் சி வாங்கினேங்கரத சொல்ல மாற்றாரு
ம் இப்டி மாட்டிக்கிட்டியல்ல
கடவுள்ன்னு ஒருத்தர் இருக்காரு உனக்குன்னு மனசாச்சின்னு ஒண்ணு இருக் ஒரு மிடில் கிளாஸ் ஃபமிலி அவ அப்டி வச்சு பாத்துக்கறாங்கங்க பொனாட்டி வச்சு பாத்துக்கறாங்க சண்டயா இருக்கட்டும் அவங்கள சமாளிக்க முடியாது நீங்க
அவங்க என்ன நினைப்பாங்கன்னா திமர்ல தான பூனா வரட்டும் அடங்கட் அப்டின்னு நினைப்பாங்க அது அது அவங்களோட மென்ண்டாலிட்டி அப்டிதா இருக்கும்
அ இப்ப புரியுதா அதனால தா நீ எனட்டு நா உ்கிட்ட காசே கேட்கல எனக்கு எய பிள்ளய வளத்துக்க தெரியு நா ஒண்ணு ஒண்ணு கிட்ட கேட்கல நீ எய நகய கொடு நா வர்ற வரல சண்டங்கிறது அப்பற முடிவு பண்ணுவோ
ம் ம் ம்
ஆ புரியுதா உங்களுக்கு நீ எங்க கொடுத்தா நா இப்ப இங்க நெறைய விசேஷத்துக்கு நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க இ நம்ம இங்க இரு இருக்கிறதுனால விசேசத்துக்கு நம்மளுக்கு பத்திரிக்க வைக்குறாங்க சொல்றாங்க
ம் ம் ம்
சோ நம்ம இருக்கும் போது இங்க செஞ்சுதானே ஆகணு உங்களுக்கு
ஆமா உனக்கு கல்யாணத்து பண்ணவங்களுக்கு எல்லா நீ திருப்பி செய்யணும்ல
செய்யணும்ல அப்ப என்ன பண்ணிருவாங்க அப்ப அங்க இருந்தனா அங்க கொடந்து வைப்பாங்க சரி இந்த பொண்ணு தா இங்க இருக்கே சரி இந்தம்மா அங்கேயே கொடுத்துருறவன்னு சொன்னா அவங்கள் கிட்ட போய் இல்ல நா சண்ட அங்க பொய்குடுங்கன்னா நம்ம சொல்ல முடியு
நல்லா நல்லா
அது மாதிரி எத்தன விசேஷத்துக்கு தெரிமா செஞ்சிருக்க எங்க அத்த பொண்ணு எய பைய பொறந்தப்ப கொஞ்சோ லேட்டா தா வந்தாங்க ஒன் மன்த் கழ்ச்சு ட்ரெஸ்ஸு இவுங்க பவுட்ரு சீப்பு ஃபோ இது அது இது எல்லா வாங்கிட்டு பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு ஒரு ஒரு சீர்வர்ச தட்டு மாரி வச்சாங்க
ம்
அந்த பொண்ணு அப்பக்கு பத்து வர்ஷோ அந்த பிள்ளக்கு க
மரக்கரவுக தான சீர்வர்ச தட்டெல்லா பாக சீர்வரிச தட்டுனா அதுல என்னென்ன இருந்துச்சு பழோ தேங்கா வாழ பழோ
இல்ல ரொம்ப பெருசுன்னு அந்த பொண்ணு வெக்கல ஒரு தட்டுலு ரெண்டு பா மூணு ஆரஞ்சு மூணு ஆப்பிளு ஒரு ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸாதா வெச்சுருந்துச்சு அப்றோ பேபி சோப்பு பேபி
எத்தன வீடியோவா தெரில அப்பலா உங் வீட்டுக்கரு வந்தார மொட்ட அடிக்கறதுக்குதா அவரு வந்திருந்தாரா
அங்க இருந்துதான அப்டியே மொட்டையே அடிச்சோ
ஓ காதுகுத்து எப்பா வெப்பீங்க
காது குத்து எங்க வெக்கறது காது குத்தலா நம்ளுக்கு இப்போதைக்கி வைக்க முடியாது அனதா பஞ்சாயத்துல கணக்கான
சின்ன பிள்ளயாருக்கு போதே
பொம்பள புள்ளனாதாங்க பயப்புட்ணு ஆம்பள புள்ளைக்கு என்ன கல்யாண மறுணா மொத நாள் கூட குத்திக்கலா ஒன்னு ப்ரச்சன இல்ல
ஓ இல்ல கொஞ்சோ வெவரோ தெரிஞ்சிச்சுன்னா கத்துங்கன் சொல்லுவாங்க அதுனாலதாங்க
ஆ அதுக்கத்துவாங்க இன்னொன்னு என்னன்னா இப்ப பொம்பள புள்ளைங்கனா வய்சுக்கு வந்துரு அதுக்குள்ள குத்தனு வய்சு வந்ததுக்கப்றோ குத்தரதா நெனப்பாங்கள்ல அதனா ஆ இவுனுக்கு ஒன்னு ப்ரச்சன இல்ல எனா நம்ளேதா ப்ரச்சனைல கடக்கறோ
இந்த ஒரு நிம்ஷோ இருங்க கூப்பற்றே
ஆ செரிங்கக்கா